ஹலோ
இதைப் ஹலோ
உனக்கு என்ன பயிறு ரொம்ப புடிக்கோ
என் எனக் பிடிச்ச காய்கறினா கேரட் தா ரொம்ப புடிக்கோ
கேரட்டு செரி நா கேரட்ட பத்தி அதோட நன்மைகள பத்தி சொல்றே நீ தெனமுக்ஷமூ ஒரு ஒரு கேரட்டு வாங்கி சாப்பிட்னோ வச்சிக் குவோயே அது உ கண்ணுக்கு நல்லது அதில வந்து நறய விட்டமின் ஏ இருக்குது பீட்டா கரோட்டின் நெறைய நிறஞ்சிருக்குது அத நீ கரோட்டின் நறைய நறஞ்சிருக்குது அத் நீ சாப்ட்டனா உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நீ தெனமூ அத சாப்பிடும் போது உ சருமம் வந்து பலபலன்ருக்கோ ஆரோக்கியமான எ வவு அ காய்கறிகள்ல கேரட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிது ஆர் இன்னு உட உட உடல் செரிமானோ வந்து அதிகமா இருக்கு கேரரட்டு தெனமு சாப்பிட்டனோ ஒ ஒடல் ஒ ஒன்னோட ஒடல் எட வந்து கொறையு போன்ற பல நன்மை இருக்கு நீ சாப்பிடுறது மட்டு இல்லாம ஒன்னோட குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கு இந்த கேரட்டோட நன்மைய பத்தி சொன்னோன்னா அது ரொம்ப உதவியா இருக்குன் நா நெனைக்கிறே நீ இப்போ கிராமத்து வசிக்கிறியா அல்லது நகரத்துல வசிக்கிறியா
நா கிராமத்துலதா இருக்கே
ம்
அ எங்க வீட்ல தோட்டோ இருக்கு நாங்க வந்து நெறைய காய்கறிகள் போட்ருக்கோ அதுல நாங்க தினமு ஒவ்வொரு காய்கறி சாப்புடுவோ அ அந்த காய்கறி றி நம்ம கடேல வாங்கற காய்கறிய விட இது வந்து ஒரு நல்ல சுவையா இருக்கு நீ எப்பமாது வந்தேனா நா ஒனக்கு குடுத்து விடுறே ம் ஒனக்கு புடிச்ச பழோ சொல்லு
எனக்கு ரொம்ப புடிச்ச பழோனு சொன்னா கொய்யா பழமு ஆப்பிள் பழமு ரொம்ப புடிக்கு ஏனா கொய்யாப்பழோ வந்து நம்ம சாப்ட்டோ அப்டினா அதுல வந்து விட்டமின் சி இருக்குது அது போக நார் சத்து அதிகமா இருக்குது அந்த கொய்யாப்பழ சாப்பிடுறதுனால நமக்கு என்ன கெடைக்கு அப்டினா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கு கொய்யாப்பழ சாப்ட சாப்ட இப்போ நெறைய மக்களுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா சக்கர நோய் வந்து அதிக அளவுல பரவிக்கிட்டே வருது சோ அந்த சக்கர அளவ நம்ம கட்டுப்படுத்தணு அப்டின்னா நம்ம டெய் நம்ம தினமு என்ன பண்ணனு அப்டின்னா கொய்யாப்பழ சாப்பிடணு அந்த கொய்யாப்பழோ சாப்பிட்டோ அப்டின்னா நம்மளுடைய சக்கர அளவு வந்து எ அந்த அளவு வந்து அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அதனால கொய்யாப்பழ வந்து செரிமானத்த வந்து மேம்படுத்து அ தெனமு சாப்படுறதுனால நம்ம சரும ஆரோக்கியத்தையு என்ன செய்யு பாதுகாக்கு தெனமு நீ கொய்யாப்பழோ உன்னோட ஒடம்புல எடுத்துக்கிட்ட அப்டின்னா சாப்பிட்ட அப்டின்னா உனக்கு வந்து மல சிக்கல வந்து தடுக்கு நீ வந்து கொய்யா எல சாப்ட்ருக்கியா
சாப் கொய்யா எல சாப்ட்டது இல்ல கொய்யா காயினா எனக்கு ரொம்ப பிடிக்கு
அ கொய்யா அ கொய்யா பழத்த விட கொய்யா காய் சாப்பிட்டோ அப்டின்னா அதுல வந்து நல்ல சுவை தெரியு நமக்கு சோ நா கொய்யா எலேல வந்து முன்னாடி அ நம்ம சின்ன பிள்ளைள வெளாடு போதுல்லா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நா கொய்யா எலேல உப்பு புளி அந்த மாரிலா வச்சி சாப்பிடுவாங்க நா அப்டி சாப்பிரு இருக்கே அப்டி சாப்டுபோது ரொம்ப அருமையா இருக்கு அத சாப்பிட்டோ அப்டின்னா நம்ம பல்லு வலிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நீ சாப்டாம இருந்தனா அத கொஞ்சோ சாப்பிட்டு கொஞ்சோ என்கிட்ட சொல்லு எப்டி இருக்கணு ஓக்கேவா
நா கண்டிப்பா சாப்ட்டு பாத்துட்டு சொல்றே
ம்
அ ஒனக்கு புடிச்ச கீர வகைகள சொல்லு
நா எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பழங்கள் பத்தி சொல்லட்டுமா ஒனக்கு என்ன பழ பிடிக்கு ரொம்ப
எனக்கு புடிச்ச பழம்னா மாதுளப்பழ ரொம்ப புடிக்கு
எதுனால பிடிக்கு
எதனால பிடிக்கு அது சாப்ட்டா நமக்கு கொஞ்சோ வயிறு வலிக்காதுன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகு அதனால மாதுளம்பழம் பிடிக்கு
ம் எனக்கு ஆப்பிள் பழமு பிடிக்கு எதனால ஆப் பிள் பிடிக்கு அப்டின்னா அதுல என்ன விஸ்யோனா விட்டமின் சி இதே மாரி கொய்யப்பழத்தில எப்டி விட்டமின் சி இருக்குதோ அதே மாரி ஆப்பிளையு விட்டமின் சி இருக்குது ஆப்பிள் நம்ம டெய்லி சாப்ட்டோ அ தெனமு சாப்ட்டோ அப்டின்னா அதுல வந்து இதயோ இந்த செரிமானோ அந்த உடல் எடையெல்லா வந்து அ நிர்வரிக்கு அதுல வந்து நார்ச்சத்து அதிமா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கு அதே மாரி நமக்கு வந்து இந்த பூச்சி நோய் நீரிழிவு நோய்ல்லா வருல அ ந்த மாரி ஒரு பெரிய பெரிய நோய்ல்லா வராம அந்த பெரிய நோயிலெந்து நம்ள வந்து அந்த பெரிய அபாயத்தலிந்து நம்மள வந்து பாதுகாக்கு அந்த மாரி நோய் நமக்கு வந்துடுச்சு அப்டின்னா நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோ அப்பின நம்மளுடய புற்றுநோய் மற்றும் நீரிழ்வு நோய் அபயாத்த வந்து இந்து வந்து என்ன செய்யு அப்டின்னா கொறைக்கு கொஞ்சோ கொஞ்சமா அதனால நம்ம கீர சாரி நம்ம வந்து ஆம் பழங்களோ அல்லது காய்க றிகளோ சாப்பிட்டோ அப்டின்னா நம்முடய வாழ்நாள் வந்து இன்னு அதிகமா நீடிக்கு
ஆ சரி சரி ம் வேறு பழங்கள் உனக்கு வேற என்ன பிடிக்கு
வேறு பழங்கள் சொன்னா நெறய பழங்கள் இருக்கு சீத்தாப்பழோ இருக்கு வாழப்பழோ இருக்கு தர்பூசணி இருக்குது இப்ப நம்மளுக்கு வெயில் காலோங்குறதுனால நமக்கு தர்பூசணி வந்து அதிகமா கெடைக்கு ஏனா தர்பூசண்ல வந்து தண்ணீர் வந்து ந நைன்டி சவன் சதவீத இருக்கற்துனால தர்பூ ஸ்ணி நம்ம நர் நெறைய சாப்படலா இந்த வெயில் டைம்ல இந்த வெயில் நேரத்தில நம்ம தர்ப்பூ சிணி நெறய சாப்பிட்டோ அப்டின்னா உடலக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப சின்ன பிள்ளங்களா தண்ணி குடிக்கிவே குடிக்காது அந்த தண்ணிக்கு பதிலா நம்ம என்ன சொன்னா என்ன பண்ணலா அப்டினா இந்த தர்பூசணிய வந்து நம்ம அடிச்சு பிள்ளைங்களுக்கு குடுத்தோ அப்டினா அது நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற்துனால அதுல கொஞ்சோ இனிப்பு அதிகமா இனிப்புல இனிப்பு சுவயு அதிகமா இருக்கிறனால பிள்ளைங்களுக் வந் சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா தர்பூசணி பழோ வந்து ரொம்போ புடிக்கு செரி இப்போ கீரை வகைகள்ல உனக்கு என்ன கீர ரொம்போ புடிக்கு எந்த கீரல்லா நீ வந்து கேள்விப்பட்டுருக்க
நா கேள்விப்பட்டது கரசிலாங்கனி கீர பொன்னாங்கனி பசலக்கீர தண்டங்கீர முருங்ககீர
ம் இப்போ முருங்கக்கீரன் வெச் முருங்கக்கீரன் வெச்சுக்கோயே முருங்கக்கீர வந்து எல்லாரு நம்ம வீட்டு சைட்ல எல்லாரு சைட்லயு எல்லா எடத்துலியுமே முருங்கக்கீர வந்து ரொம்ப ஆ எளிதா கெடைக்கு ஏனா முருங்கக்கீர வந்து வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லியுமே அந்த மரோ வெச்சிருப்போ சோ முருங்கக் கீர வந்து என்ன செய்யுனா இரும்புச்சத்து அதிகமா இருக்கு நமக்கு அதனால அது வந்து ரத்த அளவு வந்து அதிகரிக்கு அது எளிமையா கெடைக்கிற்துனால நம்ம என்ன செய்யலா அப்னா முருங்கக்கீரய வாங்கி சாப்டலா சாப்பிட்டு அந்த உடம்புக் கு நல்லது இன்னொனு நம்மளுக்கு அ ரத்தயத்தோட அளவு வந்து சம் ஆ கொறைவா இருந்துச்சு அப்டின்னா முருங்கக்கீரைய வந்து நம்ளோட உண வுல வந்து அதிகோ எடுத்துக்கிட்டோ அப்டின்னா ரத்த அளவு வந்து அதிகரிக்கு அதுக்கடுத்து அதே மாதிரி எனக் அரக்கீர ரொம்ப புடிக்கு ஏ அரக்கீர ரொம்ப புடிக்குனா அதுலியு இரும்ப சத்து இருக்கு நார் சத்து இருக்கு அது என்ன பண்ணுனா அரக்கீர வந்து நம்ம செரிமான மண்டலத்த வந்து செரிமானத்த வந்து அதிகரிக்கு நம்மோ சின்ன பிள்ளைல பாத்தோம்னா குளந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரக்கீரைய கடஞ்சு குடுப்பாங்க அந்த அரக்கீர வந்து ரொம்ப எப்டி இருக்கும்னா மென்மையா இருக்கு அதனால பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உணவுல சேத்து பசஞ்சி இப்டி குடுப்பாங்க ம்ச் அது குடுக்கறதுனால பிள்ளைங்க வந்து ஈஸியா என்ன பண்ணும் ஏ யி ஆ ஆ எலிதா என்ன பண்ணுனா அந்த சோற வந்து ட்டு சாப்புடு அனால பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமா பிடிக்கக்கூடிய கீரனா அதுல வந்து அரைக்கீரதா ஒரு பெரிய பங்கு வைக்குது செரி உனக்கு வந்து ஆ வாழைத்தண்டு பிடிக்குமா வாழைத்தண்டு பத்தி உனக்கு தெரிஞ்சத சொல்லு
ஆ நம்ம வந்து வாழ மரத் வாழ மரத்த எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுல வந்து எந்த பொருளுமனு ஆ ஆவாதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா வாழ இலை யூஸ் பண்ணுதோ வாழயில தண்டு பூ காய் பழ ஆ எல்லாமே நம்ம பயன்படுத்த தோ வாழ தண்டு வந்து ஆ செரிமானத்துக்கு ரொம்ப உதவி செய்யு
ம் வாழப்பூர்
அதே மாரி சிறுநீரக கல் சொல்லுவாங்கல்லா அது உள்ளவங்க வந்து இந்த வாழ தண்டு சாறு குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது கியூ செரியாகு
ம் ம் இந்த வாழப்பூல்ல இல்ல குட்டி குட்டியா உள்ள வச்சிரு இருக்கு நம்ம அந்த வாழ பூவ ஒன்னு ஒன்னா எடுத்தோம்னா அந்த வாழப்பூவ எடுத்து நம்ம என்ன பண்ணலா அப்டின்னா வீட்டுல வந்து ஆ அ நல்லா இது பண்ணி ஊற வச்சு அது கூட கடல மாவு அந்த மாரில்லா சேத்து ஆ வாழப்பூ வட பண்ணலா அந்த வாழப்பூ வட வந்து அருமையா இருக்கு டீக்கு வச்சு சாப்புடலா சோ அந்த வாழப்பூ வடையை பாக்குபோதே அப்டியே சாப்பிடணு போல இருக்கு ஏன்னா அந்த வாழப்பூவோட சுவை வந்து அருமையா இருக்குறதுனால எல்லா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வாழப்பூ வட அப்டின்னா ரொம்ப புடிக்கு நீ வாழப்பூ வட சாப்ட்டுருக்கயா
நான் வாழப்பூ வட சாப்டதுல்ல ஆனா வாழப்பூ வச்சு பொரியல் பண்ணுவாங்கல்ல அது சாப்டுருக்கே
அந்த வாழ பூலையே ஆ நெறைய குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க குட்டிக்குட்டியா இரு வந்த வாழப்பூ அந்த உள்ள அந்த வாழப்பூள்ள எல்லா எடுத்து முடிச்சு யிது லாஸ்ட் பாத்தா குட்டி குட்டியா அரும்பு மாதிரி கொஞ்சோண்டு இருக்கு அந்த இத நம்ம சாப்டு பாத்தோ அப்டின்னா வெறுமையாவே சாப் நா அவ்ளோ ஒரு அருமையா இருக்கு நீ இதுக்கடுத்து அத சுவைச்சி பாரு ருசிச்சி பாரு ஓகே வா எப்டி இருக்குனு எனக் இனி வந்து அடுத்து பேசும்போது அத பத்தி சொல்லணு
கண்டிப்பா சொல்றே ம் ம்
பழங்கள் என்ன பழம் ரொம்ப புடிக்கு
எனக்கு புடிச்சது மாதுள பழம் புடிக்கு சொன்ன சொன்னனா அதுக்கப்புறோ மாம்பழம் புடிக்கு
மாம்பழம் ஏன்னா இப்ப மாம்பழம் வந்து நமக்கு இந்த கா இந்த பருவத்துல வந்து கெடைக்கக்கூடியது வெயில் காலத்துல வந்து கெடைக்கக்கூடியது அதனால கண்டிப்பா அது வந்து ரொம்ப இனிப்பா இருக்கு அதனால மாம்பழ பிடிக்காதவுங்க யாருமே கிடையாது செரி மாம்பழ ரொம்ப பிடிக்கு ஓகே
ம் அதுக்கப்புரோ ஆரஞ்சு எலுமிச்சை
ம்
பெறவு திராட்சை
எலுமிச்ச தோட்ட இருக்கா உங்க வீட்ல
எலுமிச்சை தோட்டங் கெடையாது
எலுமிச்ச தோட்டோ பாத்திருக்கியா
ஆ பாத்திருக்கே தோட்டன்னு நம்மட்ட இருக்கது என்ன இருக்கு அப்டின்னா வாழன் வாழ வச்சிருக்கோ தென்ன வச்சிருக்கோ தக்காளி பலோ புடலங் கா வெண்டகா இந்த மாரி நம்மக்கிட்ட இருக்கு
சரி அப்போ ஒரு நாள் நா வந்து உங்க வீட்டுக்கு வாறே நீ வந்து எனக்கு உங்க தோட்டத் வந்து கொஞ்சோ எனக்கு கொஞ்சோ காமிச்ச அப்பிடின்னா நானு கொஞ்சோ பாத்துக்கிடுவேல ஏன்னா நம்ப இயற்கையோடு இனஞ்சி வாழ்ந்தோனா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான அ வாழ்வ வாழுலா ஏன்னா நகரங்கள்லங்க போது நெறைய அ என்ன சொல்றதுன்னா அந்த மாரி காய்கறிகள் பழங்கள் அப்டின்னா நம்மளுக்கு எளிதா கெடைக்காது ஏன்னா இங்க நெறைய வீடுக இந்த மாரிலா அதிகமா இருக்குறதுனால அ கிராமப்புறங்கள்ல அந்த வீடு வந்து கொஞ்சோ வீடுகள் இல்லாம கொஞ்சோ அ தள்ளி தள்ளி இருக்கு எல்லா ஒட்டி ஒட்டி இருக்காது ஆ அதுனால நா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வாறே நீ எனக்கு உங்க வீட்டுல உள்ள காய்கறிகள் எல்லாத்தையு எனக்கு கொஞ்சோ காமி எனக்கு கொஞ்சோ குடுத்து விடு நானு உங்க காய்கறிகள வந்து ஆ சுவைத்து சமைச்சு சாப்புடு பாக்குறே
கண்டிப்பா
ம் எங்க வீட்டுல கொய்யா மர நிக்குது நீ வந்து எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வா நா ஒனக்கு கொய்யா பழ தாறே நீ கொய்யாப்பழ சாப்பிட்டனா அதுக்கடுத்து டெய்லி என்ன பண்ணுவனா கொய் தினமு கொய்யப்பழ சாப்புடணு அப்பிடிங்குற ஒரு ஒரு உணர்வு வந்து ஒனக்கு வந்துரு ஏன்னா நீ வந்து கொய்யா எலையில அந்த மாரி உப்பு புளி எல்லா வச்சு நீ சாப்ட்டது கெடையாதுல்ல இத நீ வந்து சாப்பிட்டு பாரு அதுக்கடுத்து நீ ஒன்னோட ஆ வீட்டு பக்கத்துல உள்ளவங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கு இத குடுத்து பாரு ஆட்டோமெட்டிக்கா அவங்களுக்கு பல்லு வலி எது வந்துச்சு அப்டின்னா நீ என்ன பண்லா இந்த கொய்யா எலைய வச்சு அவங்ளுக்கு கொஞ்சோ இது பண்ண சொ சொன்னோனா அந்த சாறு வந்து அ பல்ல வந்து படும்போது நமக்கு வந்து பல்லு வலி வந்து இருக்காது
ம் ஓ ஆ சரி ஆ இன்னு இதுப்ப நம்ம கோடை டைம் தா கோடை கால தானே இப்போ நம்ம இந்த நேரத்துல வந்து எந்த வகையான உணவுகள் எல்லா நம்ம சாப்பிடலா
கோடை காலத்துலன்னு பாத்தோனா ரொம்ப நம்ம கடையில வாங்கி சாப்டுறது வந்து தவிர்க்கணு ஏன்னா கடையில வந்து நெறைய மசா சாலா நெறைய தேவையில்லாத பொருட்கள் எல்லா வந்து என்னச்சுன்னா சேக்குறாங்க அத சேக்குறது மூலமா நம்மளுடைய வயிற் நெஞ்சு வலி வயிற்றுப்போக்கு வயிற்ச்சோட்ட ஹ அந்த மாரி நெறைய நோய்களா நமக்கு வரு அதனால கடை உணவு வந்து ந என்ன செய்யுணு அப்டின்னா அதிகமா அ தவிர்க்கணு அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோனா இந்த மாதிரி எல்லா பொருட்களு வீட்டிலேயே வாங்கி சமச்சு சாப்பிட்டோ அப்டின்னா
நம்ம வந்து ஆரோக்கியமா இன்னு அதிகமா நல்லா வாழலா இப்ப நம்ம கடையில அதிகமா சாப்பிட்டோ அப்டின்னா நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அ அதிகமான பணோ வந்து நம்ம வந்து மருத்துவ மருத்துவமனைக்கு செலவிடுத மாதிரி இருக்கு ஏன்னா செல சாப் பாடு வந்து நமக்கு ஒத்துக்குடு செல சாப்பாடு வந்து நமக்கு ஒத்துக்குடாது அதனால நம்ம வீட்லயே பண்ணி சாப்பிடறது வந்து நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அதுனால நா வந்து கடைல வாங்கி சாப்டுறத அதிகமா தவித்திருவே
தவிர்க்கனு
எதுனாலு வீட்லயே பண்ணி பண்ணி அந்த மாரி சாப்பிடுவே உனக்கு எப்டி கடையில வாங்கி சாப்றதா பிடிக் அம்மா வீட்ல பண்றத பிடிக்குமா நீ எப்டி சமையல் பண்ணுவ நல்லா பண்ணுவியா நீ சனி சாப்பா சமையல் பண்றது உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப புடிக்கு
நா வந்து வீட்லதா சமச்சு சா